வணக்கம்
எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் சப்பா எல்லா வீட்டு்ல எப்படி இருக்காங்க
ஆ ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லாரு உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க
எல்லாருமே நல்லா இருக்காங்க அங்க சிஸ்டர் அப்புறம் ஏதாவது வெளியே போனீங்களா ஏதாவது கோயிலுக்கு அந்த மாதிரி ஏதாவது ட்ரிப்பு
ஆ ட்ரிப்பு இங்க எங்க ஊர்ல ஒரு பேஃமஸ் ஆன சிவன் டெம்பிள் இருக்கு அங்கதா அடிக்கடி போயிட்டு வருவோ
ஓகே ஓகே என்ன கோயில் பேர் என்ன சிஸ்டர்
கோவில் பேர் அண்ணாமலையார் அப்டின்னு சொல்லுவாங்க
திருவண்ணாமலை அண்ணாமலையார் சொல்றீங்களா நீங்க
ஆ ஆமா ஆமா
சிஷ்டர் அதுதா உள்ளே போ முடியாது கிட்டத்தட்ட தரிசனம் பண்ணவே நாலு மணி நேர அஞ்சு மணி நேர ஆகுமே
கொஞ்சம் வீக்டேஸ்லா கொஞ்ச ஃப்ரீயா தா இருக்கு வீக்கெண்ட்ஸ் தா இப்ப ரொம்ப ரஷ்ஷா இருக்கு
ஓ ஓகே ஓகே உள்ள இல்ல நா நிறைய தடவ போயிருக்கே அதனால கேக்குறே ஏன்னா ஆ நான்லா தரிசனம் பண்றதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேல நா வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணிருக்கே அதனால கேட்டேன் சிஸ்டர்
ஆ ஆ வீக் டேஸ்லா வந்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு
உம் உம்
அப்பயும் கியூல தா நின்னு போற மாதிரி இருக்கு
ஓகே ஓகே
எங்க காலேஜும் இங்கதா இருக்கு அதனால நாங்க வந்து கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸோடல்லா போவோ அடிக்கடி
சூப்பரு அப்ப வந்து நேட்டிவ் வந்து வேறையா உங்களுக்கு இல்ல நேட்டிவே அதுதானா உங்களுக்கு
நேட்டிவ் வந்து வேறதா
ஓகே ஓகே இல்ல அருணையிலதா என் பிரெண்ட்ஸ்லா படிச்சாங்க அருணை இஞ்சினரிங்க் தெரியுமா
அங்கதா நானும் படிச்ச
ஓகே ஓகே அது அது என் ஃப்ரெண்டு வந்து அங் அங்கதா படிச்சான் சிஸ்டர் அவ கழுவி கழுவி ஊத்துவா அந்த காலேஜ
ஆமா ஆமா அப்டிதா
ஏன்னு பாத்தீங்கன்னா இல்லடா நா எதுக்கு வந்து இந்த காலஜ்ல வந்து மாட்டிக்கிட்டேனே தெர்லடா அப்படின்னு என்கிட்ட நெறைய புழம்பிருக்கா சோ அதனால கேட்டே ஏன்னா அங்க நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்னை சிட்டி மாதிரியோ ஆ இல்லன்னா நம்ம ஒரு பீச் சைடு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி இருக்கிற ஏரியானா பரவால்ல அவன் ஆக்சுவலி வேலூர் தா பட் ஆனா அவ ஊரே பரவாயில்லடா அதுக்கு அப்படின்ற மாரி சொல்லுவா சிஸ்டர் அவ
ஆமா அது நியர் தா அதனால இங்க சேர்த்தருவாங்க நானது காலேஜ்ல தா படிச்
ஓகே நீங்களு சி எஸ் சி டிபார்ட்மெண்டா கம்ப்யூட்டர் சயின்ஸளா
ஆ இல்லல்ல ஏ ஐ
கே ஓகே ஓகே சிஸ்டர்
உங்களுக்கு சிப்லிங்ஸ் எல்லா இருக் க்காங்களா
சிப்லிங்ஸா இருக்காங்க சிஸ்டர் எல்டர் பிரதர் இருக்காங்க
ஓகே ஓகே உங்க பாண்டிங் வந்து எப்டி இருக் ம்
ஆ பாண்டிங் மீன்ஸு பேசிக்க மாட்டோம் சிஸ்டர் அதிகமால்லா க்ளோஸ்ல்லா கிடையாது சில பேர் வந்து அந்த பிரதர் பாண்ட் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அ அது மாதிரிலா இங்க இருக்காது து பட் ஆனா நாங்க வந்துட் அ‌ எப்டி சொல்றதுன்னா ஒரு ரெஸ்பெக்ட்டுன்னு சொல்வாங்க பாத்தீங்களா அதே மாதிரி நா வாட தா சொல்லுவேன் அ பட் ஆனா வந்துட்டு அது அவ்ளோவா எப்டி சொல்றதுன்னா பேசிக்க மாட்டோமே ஒழிஞ்சி தவர ஆனா எல்லாமே கெடைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லா நா கேட்காமலே கெடைக்கிறது செய்றது ஆ எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்றது ஸோ அதெல்லா ஆ பாசிபிளா இருக்கும் சிஸ்டர் ஒங்களுக்கு
ஆ அது அப்டி பிரதர்ஸ்னாலே அப்டிதா நம்ம மேல பாசோம் இருக்குற மாரியே காம்ச்சுக்க மாட்டாங்க ஆனா நம்பளுக்கு எப்போ ஹெல்ப் வேணும்னாலு நம்ம கேக்காமவே வந்து பண்ணுவாங்க அது சூப்பர் தா அது
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் சோ அது வந்து ஒரு சில பிரதர்ல்லா பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டு ஆ ரெண்டு வீடு தள்ளி நெய்பர்ன்னே வச்சுக்கோங்க அவுங்க வீட்டுக்கு வந்து பாருங்க அவுங்க வந்து ஆக்சுவலி அவுங்க அப்பாவும் ஆ அவுங்களோட சன்னும் பாத்தீங்கன்னா அவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாரி இருப்பாங்க ரெண்டு பேருமே வந் அ அப்பா பையன் அப்டின்ற மாரியே இருக்காது ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பேசிப்பாங்க எனக்கு நறைய வாட்டி தோணும் என்னடா இது ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிறாங்களே நம்ம அப்பா த குச்சி எடுத் அடிக்கிறாரு ஆனா அவுங்க அப்பா வந்து இவ்ளோ பாசமா நடந்துக்குறாரு வேணுன்றத கேக்குறாரு வேணுன்றதெல்லா செய்றாரு அப்டின்ற மாதிரில்லா நா நெனச்சதுண்டு சிஸ்டர் சோ அந்த மாதிரியான ஆஆ ஃபாதர் சன் பாண்ட்டும் இருக் தே ஆ பிரதரு பிரதர் பிரதரோட பாண்ட்ஸு இருக்கு நெனைக்கிறே
ஆமா ஆமா அதெல்லா ப்ளஷர் தா அதுல்லா
நா நெனச்சதுண்டு சிஸ்டர் சோ அந்த மாதிரி ஆ சன் பாண்ட் வந்து இருக்கணு அப்டில்லா நெனச்சிருக்கே பட் ஆனா அது நமக்கு கெடைக்கல சப்றோ எப்டி சிஸ் சர் இப்ப திருவண்ணாமலையிலலா லோக்கல்ல வந்துட்டு ஆ அந்த ஆ பௌர்ணமி டே இந்த மாரி டைம்லல்லா ஏன் லீவ் விட்டுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? கூட்டத்துனால தான லீவ் விட்றாங்க.
ஆ ஆமா ஆமா
சோ அது அத ரீப்ளேஸ் பண்ற மாரி சேட்டர்டேவோ இல்ல வேற ஒரு நாளோ ஸ்கூல் வப்பாங்கல்ல.
ஆமா சேட்டர்டே மேக்சிமம் வச்சிருவாங்க.
ஓகே
அதனால சேட்டர்டே மட்டு எப்டியு வர வச்சிருவாங்கன்னு எல்லார்க்குமே தெரியும்.
ஆ ஆ ஓக்கே ஓகே பட் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா எனக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்றாங்க சிஸ்டர் என் காலேஜ்மேட்ஸ் லா திருவண்ணாமலையில இருக்காங்க சோ அந்த கோயில் பக்கத்திலேயே தா இருக்காங்க எ ஃப்ரெண்டஸ் எல்லா
ஓ ஓகே ஓகே
அ நானு சென்னையிலதா படிச்சே சோ அப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்ஸ் உண்டு அ திருவண்ணாமலை அதுக்கப்புறோ அந்த சனி ஞாயிற்ல அ எ ஆனா பட் பாத்தீங்கன்னா நா திருவண்ணாமலை வந்துருக்கே தவிர நா இது வரிக்கு வந்துருக்கேன் சொன்னது இல்ல ஃப்ரெண்ஸ் கிட்ட சொன்னேனா அவுங்க வந்துருவாங்க பாக்குறதுக்கு சோ நா சொல்லியிருக்கே அது மாரி நீ வருவடா தெரியு ஆனா சொல்ல மாட்டே சோ அந்த மாதிரில்லா கேட்டதுண்டு
ம் ஃப்ரெண்ஸ் கூப்டுட்டு போலால்ல நல்லா இருக்குல்ல
இல்ல சிஸ்டர் அது வந்துட்டு ஃப்ரெண்ஸ்ங்க வந்தானா நாம ஒழுங்கா சாமி கும்பிட முடியாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேசிட்டே வருவோ நாங்க அங்க போவாத இங்க போவாத ஒரு நம்ம கோயிலுக்கு வந்தனா ஒரு ஃபை ஹர்ஸ் ஆகுமா கிரிவலோ சுத்துறதுக்கு இவங்க வந்து பத்து மண் நேர செய்வாங்க
உம் அதுவு உண்மதா
ட மாதிரி வ நம்ம எதுக்கு வந்தோன்னா ஏ சாமி கும்பிட வந்தோ ஆனா அது அப்டி இருக்காது சிஸ்டர் நாங்க ஒரு தடவ அப்படி தா சிஸ்டர் ஏழு மணிக்கு கெளம்புனோ அ வெளிய இருக் காலையில ஆறு மணி ஆற்ர மணி வரிக்கு நாங்க பேசிட்டே ஒக்காந்து ஒக்காந்து அவ்வளோ நேர ஆச்சு அ வர்றதுக்கு
உம் இர் இர்ந்தாலு அது ம மெமரபல் டேவா தா இருந்திருக்கோ
கண்டிப்பா மறக்க முடியாது அத விட நீங்க சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போயிருந்தே பாருங்க அதுதா அல்டிமேட் சிஸ்டர் ஃப்ரெண்ஸ் கூட தா வந்தே வந்திருந்தோ நாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா வடிவேலு சொல்லுவாரு பாத்தீங்களா அ ஆ ஓடுறே ஓட்றே நைட்டு முழுக்க ஓடுறே ஆனா ஒரே எடத்துலதா சுத்திட்ருந்திருக்கேன்னு ஒரு டைலாக் வரும் பாருங்க அய்யோ அதுதா எனக் ஞாபம் வந்துது நாங்க எல்லா பிரண்ட்ஸ் எல்லா போய்ட்டு எதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிலானு ரொம்ப டயடா இருக்குன் சொல்லிட்டு ஒரு எட்த்ல நிக்கிறோ இப்பதா எனக் இந்த டய்லா ஞாபகோ வந்து சொன்னா அடுத் இது இன்ஸ்டாகிராம் ல இது வருது அ இன்னடா இது மனசுல நெனைச்சதெல்லா உ திரைப்படமா வருதுன் சொல்லுவாங்க பா க்கீங்களா அ அந்த மாதிரி ரீல்சா வருது
அப்பல்லா அவுட்டோர்லே விட்ருவாங்க அதெல்லா நடந்த் போறதே ரொம்போ கஷ்டோ அத்னால நாங்க சித்ரா பௌர்ணமிக்குலா போகவே மாட்டோ
கண்டிப்பா நானு போற்தில்ல சிஸ்டர் இப்ப நா அங்க கிரிவலம் வந்து பாத்தீங்க ஒரு செவன் மந்தா அ செவன் மந்த் ஆவு அ வந்துட்டு லாஸ்ட் எப்ப வந்தனா இந்த ஆனா கார்த்திகை தீபோ சொல்வாங்க பாத்தீங்களா அதுக்கு வந்துருவே ஜோரா வந்துருவ அதுக்கு சோ யேர்லி ஒன்ஸ் அந் அந்த டைமுக்கு மட்டு வர்றது மட்டு வருவ சித்ரா பௌர்ணமிக்கி லா வர்தில்ல பட் ஆனா யாருமே வந்து இத கன்சிடர் பண்ணிக்க மாட்டேங்கறாங்க சித் அ கார்த்திகை தீபத்த வந்து யாரு பெருசா பாக்க மாட்றாங்க இப்ப எல்லாமே ஷிஃப்ட் ஆய்ட்டாங்க சித்ரா பௌர்ணிமிக்கி
ஆமா அதுவும் செம்ம ரஷு மூச்சு விட கூட கேப் இருக்கு அந்த ஸ்ட்ரீட்லயே கோவில் ஸ்ட்ரீட்ல அவ்ளோதான்
எனக்கெல்லாம் மூச்சே விடமுல சிஸ்டர் அது எப்டி சொல்றது ரெண்டு சைடும் மரமா இருக்கு அ அ காட தான் இருக்குது இப்ப கொஞ்சமச்சு ஆக்சிஜன் வரணுமே வரல எல்லாம் சூடான காத்துதான் வருது மூச்சு காத்துதா வருதுப்ப இத விட்டு வெளியே வந்தா போதும் அப்படின்னு எங்கேயே தோணுச்சு
ம் ஆமா அப்படிதான் இருக்குமே ஆனால செம்ம ரெஷ் ஹ இருக்கும் அப்ப அப்பா முடியவே முடியாது யோ நான் அதாம் பாதி தூரத்துக்கு மேல நான் அழ ஆரம்பிச்சிருவே என்னால முடில என்னால மு முடில அப்டின்னு நடக்கவே முடியாது என்னல்லாம்
கொழந்தைங்கலாம் பாவம் சிஸ்டர் அதுங்கல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்கலாம்
ஆ அவுங்களே என எனர்ஜிய நடந்து போறாங்க நம்மளால தான் முடிய இல்ல வயசு ஆயிர்ச்சு போல நமக்கு க்கதினு
கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க ஆனா நெனைச்சது ஒன்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா என் கூட ஒரு அண்ணா வந்திருக்காரு சிஸ்டர் சொல்லாமலேயே வந்துருக்காரு அவரு என்ன பண்ணாரு ஒரு இடத்துல படிடுத்தே தூங்கிட்டாரு சீட்டர் என்னால ந நகர முடியல நான் காலையில இருந்து வந்துக்கறே அப்படின்னுட்டு ஒரு இடத்துல படுத்து க்ட்டாரு அவரு அ போய் அதுக்கப்பறம தா கூட்ட எல்லாம் கம்மியான பிறகு அவரு கிரிவலைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறோ வந்திருக்கு
ம் நாரே சில பேர் அப்டி ஒன்னு பண்றது உண்டு
ம் கண்டிப்பா அதுவும் இல்லாம இப்போஹ் வேற மாரி அச்சி கூட்டுன்றது வந்து இப்போ ஒரு இடத்துக்கு இப்ப நீங்களே பாருங்களேன் அ ஏன் கூட்டும் வந்ததுக்கு காரணம்ன்னனு ஏதாவது நெனைக்கிறீங்களா
ஆ பேஃமஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் அதாவது ஆந்திரா ஆ நெறைய ஊர்ல இருந்து வறங்க ஆஹ் ஆந்திரா பீப்புள்ஸ் தான் நெறைய வராங்க செரி நெக்ஸ்ட் காால்ல பேசிக்கலா நம்ப